ஹலோ
சோ வணக்கோ தோழி
வணக்கம்மா நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே மேம் நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாங்க எங்க வீட்டுல ஒன்னு டாஃகு வளத்தோ அதுக்கு வந்து இப்பதா வந்து ஈவினிங் சாப் பாடு போட்டு வாக்கிங் கூட்னு போயிட்டு வந்தாங்க ஒரு ரவுண்டு தெனமு அத கூட்டிட்டு பொயிட் வந்தாதா அது சும்மாருக்கு அப்டி இல்லன்னா ஒரே அட்டகாசம் பண்ணும் அதுக்காக அதுக்குண்ட்டு ஒரு ஹாஃபன்னவரு டெய்லியுமே நாங்கோ டைமு ஒதுக்கிடுவோ காலையிலே ஒரு ஒருமன் நேரோ சாயந்தரோ ஒரு அரமன் நேரோ அந்த மாரி பெட்ஸு வளக்கறதெல்லா வந்து நம்மளுக்கு ஒரு மாரி ஏதோ ஒரு சந்தோஷ் ஷம் கெடைக்கு வீட்ல அமைதியா ஒரு இதுவா இருந்தா ஆமா அது கூட எவ்ளோ ஜாலியா நம்ம எல்லாமே புருஞ்சுக்கு நம்ம சொல்றதெல்லா செய்யும்
ம் ம்
அதாவது அது புரிஞ்சுக்குதுங்கோ நெறையா விஷயோ புரிஞ்சுக்குது
ஆமாங்க பாத்துருக்கே ஏ ஃப்ரெண்டோட வீட்ல கூட பாத்துருக்கே வந்தா கொஞ்சர்து கூப் புட்றது வந்து மடியில படுத்துக்குறது இதெல்லாதா பண்ணுதுங்க வந்து மடியில படுத்துக்கோனா படுத்துக்குதுங்க
அதுனால அது கூடயே டைம் போயி் ட்ருங்க எங்களுக்கு நாள் ஃபுல்லா வீட்ல யாரு இல்ல கணவர் பசங்கோ எல்லாருமே வெளில கெளம்பிட்டாலுமே வந்து ஆ இது கூட அப்டியே எனக்கு நாள் போறதே தெரியாதுங்க
பரவால்ல பரவால்லைங்க இப்போ என்னோட பூனையு இருக் குங்க அது ப்ரெக்னன்ட் டா இருக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கி முன்னாடி ஒரு டேட்டு கணக்கு வச்சுருந்தங்க நா திடீர்னு டூர் பொயிட்டு வந்தது எத்தன நாள்ன்னு கணக்கு வெக்காம பொயிட்டேங்க இப்போ ஒரு மாறி இருக்கு எப்போ குட்டி போடுன்றது டேட்ட மறந்துட்டங்க
நீங்களே பாத்துட்டீங்ளா எல்லாமே
ஆமாங்க டெலிவரி நானே பாக்குறேங்க
அது எப்டிங்கோ நீங்க சொல்றதெல்லா புரிஞ்சுக்குமாங்கோ
அது அந்த டைம்ல மட்டு அந்த பூன நம்பளையே சுத்தி சுத்தி வருதுங்க நம்ப கிட்டயே வந்து படுக்குதுங்க நம்மள தேச்சுன்னு தேச்சுன்னு நம்மள விட்டு போகறதுல்லைங்க
இல்லைங்கோ அந்த டைம்னாவே இல்ல நீங்க நார்மல் டைம்ல கூட கூப்பிட்டா அது கேட்டுக்கிறது வர்றது எங்கேயாச்சு குல்ல இருக்கு நீங்க கூப்ட்டா ஓடி வறது அதெல்லா பண்ணதுங்களா
அப்டியெல்லா இல்லைங்க அதாவது புரியுது நாங்க கூப்புட்றது தெரியுது பருந்தாலு திமர் புடிச்சிதுங்க எங்க பூன அது சோறு ன் கண்ல காமிச்சா மட்டு தாங்க குடுடு குடு ஓடி வந்து உக்காந்ட்துங்க அது அது எங்க சத்தத்த விட அந்த தட்டு சத்த இருக்குது இல்லையா ஃபுட்டோட கவர் சத்தமு தட்டு சத்தமோ அந்த சத்த கேட்டுச்சுனால எங்க இருந்த ஓடி வந்துடுதுங்க
இல்லைங்கோ நீங்க ட்ரெயின் பண்ணா அது கூட நடக்குன்றாங்கோ முடியுன்றாங்கோ நீங்க கொஞ்ச முடி்ஞ்ச வரைக்கு ட்ரெயின் னிங் கொடுத்து பாருங்ளே
ஆட இல்லைங்க அதுக்கு சோர் போட்றது குளிப்பாட்றது எல்லா வேலையு பாக்குறது நா தாங்க அது ட்ரைனிங் குடுக்குறத விட அதுக்கு யார புடிச்சிருக்கோ அவங்க கட்ட தாங்க அது செட் ஆது இதுவே எங்க வீட்டு காரு இருக்கறாருங்க அவரு ஒரு வேல செய்றதுல்லைங்க அதுக்கு ஆனா வீட்லந்து வெளியே வரட் வந்துட்டு பெட்டான்ட நின்ட்டு டே புஜ்ஜி ன் கூப்பிட்டாலே எங் எங்க இருந்தாலு ஓடி வந்து அவர்கிட்ட வந்து தலைய காம்ச்சி அத தடவி ட்டு அவர சுத்தி சுத்தி வருதுங்க
எங்க வீட்ல கூட ரொம்ப அட்டாச்சட்னா பசங்கங்க ஃபர்ஸ்ட்டு பசங்க புடிக்கு அதுக் அத்துன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரு எங்க வீட்டுக்கார் வராறா இல்லையா ங்க அஞ்சுமணிலிருந்து வாசல்ல வெயிட் பண்ணோ ஏனா அவர் வந்து ஸ்நாக் ஸ் வாங்கிட்டு வருவாங்க இதுக்கு அதுக்காக அது என்ன பண்ணுனாக்கா டைம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சிக்கிது அப்டியே வெயிட் பண்ணி வாசலவே பாத்துன்னு இருக்கு நாங்க என்ன பண்ணோ ஒரு வாட்டி அதெல்லா வீடியோ பண்ணி எங்க வீட்டுக்காரு வருபோது போ போட்டு காட்னோ எவ்ளோ நல்லா வெயிட் பண்ணுது பாரு நாங்க கூட அந்த அளவுக்கு வெயிட் பண்ண மாட்டோ ஆனா நன்றி இருக்கு நாய்க்கு ன்றது வந்து இதுல காட்டுது பாரு எவ்ளோ இதுவா உனக்காக எவ்ளோ நல்லா வெயிட் பண்ணுது அப்படின்றது போட்டு காட்டிந்தோ சிச்சுட்டு இந்தாரு அந்த மாதிரி எவ்ளோ பெரிய விஷயங்க அந்த மாதி ஒருத்தருக்காக எவ்ள நல்ல தெரியது வெயிட் பண்ணு ணு செய்ணு எப்ப வருவாங்கோ காத்துன் பாத்துன்னு இருக்கறதெல்லா தெரியுது அதுக்கு
ஓ ஆமாங்க சொல்லுவாங்கல்ல நாய் வந்துட்டு நன்றி உள்ளது து ன்னு ஆனா உண்மைய சொல்ல போனா நாய் மட்டு இல்ல எல்லா மிருகமுமே நன்றியோடு இருக் குங்க என்னன்னா எங்க வீட்ல நாட்டுப்பூன வளத்துருந்தோ அதாவது எங்க ஃப்ரெண்டு வீட்ல தா பக்கத்து ஊர்லேந்து எடுத்துட்டு வந்து வளத்தோ அந்த பூனைய ஆ ரெண்டு பூனையிலோ இல்லைங்க கேட்டுங்க அவங்களுக்கே தொங்கலை தாங்க முடியல ந அவங்க வீட் டு நறைய குட்டி போட்டு வச்சிச்சு தயவு செஞ்சு தூக்கிட்டு போயிடுங்க சொல்ட்டாங்க அதனால நாங்க எடுத்துட் டு வந்துட்டோங்க எங்க ஹவுஸ் ஓனரு திட்டிட்டே இருந்தாங்க இருந்தாலு நாங்க வச் சு‌ வளத்துதா தாங்க இருந்தோ ரெண்டோ இந்த ஒரு சிலருக்கு அந்த பூனை பால் குடிக்கிறது அது இது வீட்டுக்குள்ள வரதெல்லா புடிக்கிறதில்ல கழிஞ்சு பண்றதுன்ட்டுன்னு பக்கத்து வீட்லலா சண்ட போட்டாங்க ஒரு பூனிக்கொசர என்ன பண்ணாங்கன்னே தெரியல ஒரு பூனி மட்டு என்னமோ பண்ணிட்டாங்க அந்த பூணிய அடுத்த நாள் ஆளையே காணு
ம்
ரெண்டு மூணு நாள இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறோ அவங்க வீட்ல உச்சா போயிட்ச்சு சொல்லிட்டுங்க அப்டித்தாங்க ஆயிடுச்சு ஆனா அது ஒரு ஒரு‌ வார பத்து நாள் ன்றந்தால ஓரளவுக்கு பொறுத்து கொட்டுங்க இன்னொரு பூன ரொம்ப நாள் வளத்தோங்க வளத்துட்டு இதுவே அந்த ஃபர்ஷியன் கேட் டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இ இன்னொரு ஹைப்ரேட் பூன வெளிநாட்டு பூனையோட சேர்ந்து பக்கத்துல வேற ஒருத்தர் வச்சிருக்காங்க
ம்
பெர்ஷன விட வேற ஒரு பிரெ பிரீடுங்க அந்த பூனையோட சேத் து கிரராஸ் ஆகிடுச்சிங்க கிராஸ் ஆகி ரெண்டு பூன போ குட்டி போட்டுச்சிங்க அது
ம்
ரெண்டு குட்டியில அந்த ஒரு குட்டியோட தோல் அதெல்லாம் நல்லா இருக்கும்ங்க இது என்ன பண்ணிட்டோம் எங்க வீ
இன்னொன்னு குட்டி போட்டா அது ஒரு குட்டி அதவே முழுங்கிருமாங்கு
அப்டி அந்த அந்த பூன வந்து குட்டி போட்டதே நாங்க பார்க்கல ஏன்னா அ நைட் நைட்ல நைட்ல வெளிய சுத்தும் போது நாங்க தெரியாம கதவு சாத்தி ட்டோங்க ஒரு நாள் ஜன்னல் ஏறி கத்தினுச்சுங்க கதவு தரனு உள்ள வரணும்ட்டுனே
ம்
ஓகே நாங்க கதுவு திறந்தவுடனே அதோட இடத்துக்கு போய் வலி அதாவது வலி ஸ்டார்ட் ஆயிருக்கு அது நம்ம வீட்கே வீட்ல தேடி வச்ச இடத்துல தான் வந்து குட்டி போடுது போல ஒரு எடத்த ரெடி பண்ணி வச்சிருப்போ அந்த வலி வரும்போது வந்து கத்தி வீட்டுக்குள்ள வந்து எங்களால எல்லா எழுப்பிட்டு மேலே போய் போ குட்டி போட்டுச்சுங்க ஒரே அர மணி நேரத்தில் நாங்க ஒடனே அந்த குட்டிய தூக்கிட்டு வந்து பாத்தோங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு அந்த குட்டி அதாவது அந்த அதோட கண் எல்லாம் முட்டை முட்டியா நார்மல் பூன மாரி இல்லாம ஒரு பூன நார்மல் பூன மாதிரி இருக்குது இன்னொரு பூன கொஞ்சம் அது க்ராாஸ்க்கு வந்த மாதிரி இருந்தது நெறைய முடியோட அப்புறொ கொஞ்ச நாளாகி திடீர்னு எனக்கு கால் ஒடஞ் ச உடனே ஏதோ ஒரு எங்களால பாத்துக்க முடியல அப்டின்ற சுச்சுவேஷன் தூக்கிட்டு போய் இன்னொரு ஒருத்தர்க்கிட்ட கொடுத்தோங்க அப்பயும் சொந்தக்காரர்கிட்ட தான் அங்கே கொடுத்தோம் நீங்க கொஞ்சொ பாத்துக்கோங்க எங்களால் முடியல பால் வேணால் நாங்க வாங்கி கொடுத்துட்றோன்டன்னு
ம்
த்த ஒரு மூணாவது நாள் ஒரு குட்டியோட அம்மா மட்டும் எங்க அதாவது ஒ ரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும்ங்க எங்க வீட்டுக்கு அவ்ங்கு கரெக்டா தேடி நைட் ரெண்டு மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருச்சிங்க அது எப்டி நடந்து வந்ததுன்னு தெரியல
ஆ நம்ப அந்த வளக்குற எடம் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கதுங்கோ நீங்க எங்க விட்டாலுமே வந்துடுதுங்கோ
ஆ அதுதாங்க எங்களுக்கு அது தெரியவே கிடையாது ஆனா அ நாய் தான் நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க பூனையும் உண்மையாகவே நன்றியோடு வந்து அந்த ஜன்னல் வழியாக தொங்கிட்டு ஒரு நாள் அது வந்து கத்தும் போது விடிய காலையில ரெண்டு மணிக்கு எஞ்ச்சி உக்காந்து எங்களுக்கு ஒரே சந்தோஷங்க கதவு தந்தா எங்கள சுத்தி சுத்தி சுத்தி
ம் உனம் அப்போ அதுவும் காத்து நின்னுக்குது எப்போ நம்போ ஆளுங்கள எல்லாம் பாக்கலா செய்லா அப்டின்னு ம் அந்த மாரி என் ஃப்ரெண்டு் ஒருத்தர் இருக்காங்கோ அவங்க ரொம்ப இன்ட்ர இன்ட்ரஸ்டிங்கான கேரக்ட்ரு எப்டி தெர்மா வீட்டுக்கு வருவாங்கோ ஏதாச்சும் ஒன்னு புடிச்சிருந்தாக்கா கேட்டு இது பண்ணி எல்லா எடு த்துட் போலாம்ன்றதெல்லா கிடையாது அப்படியே ஆட்டய போட்டுனு போயிடுவாங்கோ அப்புறமா ஐ ஒங்க வீட்ல இது இருன்ச்சு நா பாத்தேன் புடிச்சிருன்சு எடுத்துனுவன்டேன் வாங்க
என்னங்க அது ஆட்டய போடுறதுன்னு சொல்ல கூடாதுங்க உங்க மேல இருக்கிற உரிமைல தாங்க அதெல்லாம் பண்றாங்க அதாவது நீங்க ரொம்பொ ஃப்ரெண்ட்டுன்றுனால ஒங்க கிட்ட
நா விடவே இல்லிங்கோ அப்றமா சண்டை போட்டே எனக்கு வேணு வேணு என்ன பண் றீங்ளே எனக்கு தெரியாதுன்னே ஒடனே என்ன பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அத டீசன்டா வாங்கினுவர வச்சு என்கிட்ட குடுத்துட்டாங்கோ சண்ட போட்டதுனால அப்படியாச்சுங்கோ அதனால அவங்க வ ஆமா அவ்ங்க வரும் போதே அவ்ங்களுக்கு புடிச்சிருந்தா அவ்ங்க வந்து நீங்க சொன்ன மாரி உரிமையில அதையு எடுத்துட்டு பெய்ருவாங்க
ஆமாங்க ஆமாங்க நல்லது தாங்க எல்லாமே அப்பிடி தாங்க அந்த ஃப்ரெண்டோட ஞாபகமா தாங்க அந்த ரெண்டு பூனிய நாங்க வெச்சு வளத்தொங்க அது என்னடானா இப்பிடி போயிடுச்சி
அவுங்ளே அவுங்ளே நீங்ளே எத்திட்டு போண்தா இல்ல அவுங்க குட்த்துட்டாங்லான்னே
இல்லீங்க அவுங்ளே தாங்க குடுத்துட்டாங்க அவுங்க வீட்ல அதாவ து அ அவுங்ளா குடுக்ணுன்ற எண்ணத்தோட குடுக்குலீங்க அவுங் மாமியார் மேல இருக்ற கோவத்துல குடுத்துட்டாங்க அவுங் மாமியார் ஆசையா வளத்த பூனைங்க அது அவுங்க மேல இருக்கற கோவத்துல நீங்க தூக்கிட்டு போயிருங்க அவுங்க தேடட்டு அப்டின் சொல்லிட்டு குடுத்துவுட்டாங்க இந்தாலு யார் மேல கோவத்துல குடுத்துவுட்டாலு எங்குளுக்கு வேணு இல்லீங்க
ம் ம்
னைய அதனால நாங்க எடுத்துட்டு வந்து நல்லா தாங்க வளத்தோ
அவுங்க அவ்ளோ கெட்டவங்ளா
அவுங்க மாமியார் அவ்ளோ கெட் டங்கனு அவுங்க சொல்றாங்க அது எங்குளுக் தெரிலீங்க
அதுனால இன்னு நீங்கோ அது யா இவுங்க கெட்டவங்ளா அவுங்க கெட்டவங்ளான்ட்டு ஒரு இதுக்கு வர்ல
செரி அ முடிவுக்கு வர்லீங்க அது அவுங்குளுக்கு தாங்க தெரியு அது எப்டின்ட்டுன்னு
ம் ஹூ அப்றோ சொல்லுங்க தோழி வேறென்னா நைட்டு
வெ நைட்டுக்கு அதேதாங்க பிரியாணியே வெச்சிலான்னு போது அதுவே சாப்ட்டுட்டோ
ம் நா இதோ சப்பாத்தி பண்ணிட்டு ம் பெப்பர் டரை சிக்கன் பண்லான்டிர்க்கே முட்ட அவியல் வெக்கலான்டிருக்கே அவியலா அது என்னா அ அப்டியே வேக வெச்சிட்டு
தொக்கு தொக்கு
தொக்கு மட்டனு கொழம்பு வெ க்லாண்ட்டு ரெடி பண்ணி இருக்கந் தோழி
சேர் செரிங்க உங்ககிட்ட பேசி பேசி தொண்ட வறண்டு போச்சுங்க கொஞ்சோ டைம் குட்த்தீங்கனா நா போய் ஒரு ஜூஸ் மட்டு வாங்கி குடிச்சிட்டு
அ
அப்பறமா வந்து
இல்லிங்கோ நீங்கோ சோடா குடிங்கோ ஜூஸெல்லா குடிக்காதீங்கோ
அந்த ஜோலாவ தாங்க சொல்றாங்க நானு ஜூஸ்ன்டுன்னு அது இங்லீஷ்ல ஜூஸ்ன் தாங்க ஸ் சொல்லுவாங்க தமிழ் இங்லீஷியே சோடா வாங்க நீங்க எல்லாத்துக்குமே ஓகே சொல்றீங்க
ம்ஹு இல்லீங்கோ அது இங்கிலீஷ்ல கூட அது மேல சோடான் தா போட்டுக்குது ஜூஸுனல்லா போடு கெடையாது
அ அதனால் தாங்க அப்ப இப்ப உங்ககிட்ட சொல்ல சொல்ல தாங்க எனக்கு அது நியாவ வருது இங்கிலீஷ்லியு அது ட்டு சோடா தா போல இகுதுங்க
ஆமாங்க நீங்கோ கொஞ்சோ படிச்ச ஸ்கூல்ல வந்து கொஞ்ச டல்லா இருப்பிங்கன் நெனைக்கிறே
நாங்க தமிழ் மீடியந் தாங்க
அப்போ ஓ இதுல தமிழ் தா பேசணு இல்லியா
ஆமாங்க நா அதனால் தாங்க தமிழ் தெளிவா பேசறங்க இங்லீஷ் சரியா தெரியாதுங்க ஷெரிங்க எங் கூட பேசுன்துக்கு ரொம்ப நன்றிங்க அ திருப்பியு அடுத்த கால்ல பேசுறங்க நன்றிங்க
பேசலாம் மிக் க நன்றிங்கோ நைட்டு நல்லா சாப்டுங்கோ
செரிங்க எங்க வீட்டுக்கார வந்து பாத்துன்னே இருக்கிறாருங்க எனக்கு சிரிப் சிரிப்பா வருது நா உங்க கிட்ட அப்பறம் பேசுறங்க
சரிங்க நன்றிங்க
நன்றிங்க